ஹலோ
ஆ சொல்லுப்பா
ஆ எங்கப்பா இருக்கீங்க
இப்ப பாத்தா ஸ்கூல் போய் கேட்டுட்டு வந்தோ
ஓ வீட்டுல தானா வேல
ம், வேல மதியானத்துக்கு மேல கூப்புட்ற அப்டின்னுருக்காங்க
ஓ சேரி சேரி ஸ்கூலு போனது என்னாச்சு
ம் அதா பீஸ் எல்லா கேட்டு வந்திருக்கோ
ஆ
அங்க அது அங்க
வேற ஒருத்தங்க அவங்கள்ட்ட ஒரு லேக்கு வாங்குனே அத கம்மிபண்ணி தரே அப்டிங்கரமாரி சொல்லிருக்காங்க
ஓ சேர் சேரி
அது கொடுத்தம்மா என்னது தெரியாது
ஆ சேர் சேரி சின்ன பாப்பாவ கேட்டீங்ளா
அவனுக்கு வந்து இன்னொறு வருஷோ ஆவுனு
இன்னு ஒரு வருஷோ ஆகுனுமா
ஆமா இது வந்துச்சுன்னா ஆனா சேத்திக்லா
ஓஹ்
ஓகே ஓகே அங்க தூரில்லா இருந்திருக்குமே
ம் ஆ கேட்ருந்தாங்க
ஆ ஆ
அவ மாட்டேன்னு ஒரே அடோ
ம் நீங்க எத்தன மணிக்கு போனீங்க ஸ்கூலுக்கு
அ ஐரிஸ் ஃபார்ம் ஆயிருச்சி
சேரி சேரி நாங்க ஒம்போது மணிக்கு போனோ
ஓ சேரி சேரி
ஆ நாங் பெரிய பாப்பாக்கு கேக்க போனோ
உம்
அப்ப போனதுமே அந்த முன்னாடி ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்க பாத்ததுமே கொஞ்சாவே ஆ பெரிய ஸ்கூலா இருக்குற மாறி இருக்கா அப்ப கொஞ்சோ பயதா அப்புறோ சொன்னோ நல்லா படிக்கிறக்கோச தா இந்த ஸ்கூல் சேத்தறோ அப்டின்னு சொல்லி சொன்னோ அப்புறோ எல்லா பீஸு இதெல்லா யூனிஃபாம் பத்தில்லா கேட்டோ ச அப்புறோ பெரிய சார பாக்க சொன்னாங்ளா
உம்
சேரின்னு சொல்லிட்டு அந்த சார போய் பாக்கலான்னு போகம்போது அங்க ஒரு பத்து நிமிஷோ வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அந்த பத்து நிமிஷமு இந்த சின்ன வாலு ரொம்ப வாலு சாக்ப்பீஸு எடுக்க அது எடுக்க இது எடுக்க அந்த பெஞ்சி மேல ஏறது பெஞ்சில இருந்து கீழ இற சரியான சேட்ட ஆயிடுச்சு
உம்
அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு சார்ட்ட பேசலாங்கும் போது சேரி அதா அவங்க அப்ப பாப்பா பேரு பேர்ல்லா சொல்லுங்க அப்டி சொல்லி கேட்டாங்க எல்லாத்துக்கு ஆன்சர் பண்ணாங்க ஆ அப்புறோ ரைம்ஸ்ல்லா கேட்டாங்க சொன்னா
ஹம்
சேரின்னுட்டு ஒரு ரெண்டு மண் நேரத்துல கூப்பறோங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்துட்டோ சரி அதா நீங்க வருவீங்கன்னு பாத்தோ சரி நீ போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே வருவீங்களாட்ருக்கு அப்டின்னு சொல்லி பாத்தோ சரி கானோ அப்டி இருந்துமே சின்னப்பாப்பாக்கு நாங்க காலையில ஒம்பது ஒம்பது காலுக்குள்ள போய்ட்டோ ஆஹ் அப்புறோ சின்ன பாப்பாவு வேற வெளானும்ட்டாங்க அப்புறோ கொஞ்ச நேரோ தூங்குனிங்னா வளணு வச்சு வரவே இல்ல ஜூஸ் வாங்கி தரே அத்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு அப்டி இப்டின்னு எதையாவது ஒரு சாக்கா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டோ அப்புற வர வழியில அண்ணி கடைக்கு போனோ அங்க கொஞ்ச நேரோ உக்காந்து அப்டியே பேசுனோ புள்ளைக அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தருந்தா
உம்
அப்புற அந்த பைய பேசுறதெல்லா பாத்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அண்ணிட்ட அண்ணாட்டலா பேசிட்டு அப்டியே அந்த அக்கா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தோ ஆ அவங்க எல்லா அங்க துணி கடைங்கறனால துணி எல்லா மடிச்சு வச்சிட்டு இருந்தாங்க இப்பதா புதுசா எல்லா துணிய எல்லா வந்திருக்கு போல சரி அப்டியே பாப்பாக்கு ஏதாது பாக்கலான்ட்டு போனோ நாளைக் கி இன்னு ஸ்டாக்கு வல்ல நாளைக்கு வந்தா பாத்துக்கலா அப்டிங்கற மாறி சொன்னாங் ஆ அ
பாப்பா பொறந்த நாள் வருதுன்னீங்க டரெஸ்ல்லா எடுத்தாச்சா
இல்ல இனிமே தா எடுக்கணு
பிளான் பண்ணிட்டிங்களா
இல்ல ஸ்கூல் பிரச்சனைய பஸ்ட்டு முடிச்சுறலா இன்னு ஒரு பத்து நாள் டைம் இருக்கனால
உ
ஸ்கூல் பிரச்சனை எல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புற அதுக்குள்ள போயிக்கலா அப்டின்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்ப பீஸ் எல்லா க கட்டணு யூனிபார் எடுக்கணு தெக்க கொடுக்கணு தேய்கூலி கொடுக்கணு ஆ அதெல்லா இருக்குறன
ஃபம் சொல்றாங்க
ஆமா ஒண்ணு வந்து அவங்களே குடுத்துருவாங்களாம ஆ நம்ம திங்க கிழம போடுறக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் சொன்னாங்க அப்புறோ ஆ செவ்வா கிழம இருந்து வெள்ளிக்கிழம வரை ஒரே யூனிபார்ம் தா அப்டிய ஒரே யூனிபார்ம் இருந்தலுமே நம்ம ரெண்டு யூனிஃபார்ம் எடு கணுமே மாத்தி போறக்கு ஆ ரெண்டு யூனிஃபார் எடுக்கணு அப்ப இதே மூணு ஆச்சு அது ஒன்னோட நாலாயச்சு
இப்ப எடயில இப்ப திங்ககெழமையில இருந்து புதன்கெழமை வரைக்கு அந்தக் மாரி இல்ல செவ்வாய்கிழம வரைக்கு இது புதங்கழ வேற அப்டின்னு தெரியாது நம்ம எதோ மாத்தி போட்டோ தோச் கொண்ட போட்டுக்கலா அப்புற கூட எடையில ஒண்ணு எடுக்கலா இது கண்டனியூஸா ஒரு நாலு நாள் வரறனால ரெண்டு நாளைக்கி ரெண்டு நாளைக்கி போடறக்கு நமக்கு எப்டியோ யூனிஃபார்ம் கைக்குவேன்னு ரெண்டாவது எடுக்கணு அது இப்ப பஸ்டு வரஷோதா சேத்துறோ அப்டிங்கறனால அது கொஞ்சோ இதாதா இருக்கு நீ யூனிபார்ம் எல்லாம எடுத்தாச்சா ஆமா ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க ம் நீங்க எல்லா எடுத்தாச்சா
இல்லைப்பா நாங்க இப்ப தா கேட்டு வந்திருக்கோ அவங்க எல்லாரு சும் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஏதுன்னு பாத்துட்டு போய் பேசணு பேசிட்டுதா போனு
சரி
அவங்க இன்னைக்கி இந்த இயரு இருக் மட்டாங்கன்னுதா சொன்னாங்க
ஆ
நாளைக்கு இத பாத்துட்டு லெட்டரு வாங்கி தருவாங்க நாளானக்கி இத
ஓ சேரி சேரி சேரி சேரி அதுதா என்ன எதுன்னு பாக்கலாதா ஆனா யூனி சும்மா அண்ணிட்ட சொன்னோம்மா நாங்க அவுங்களு ஏதோ ஒரு ரெண்டு பொண்ணு எதாவ்து சேத்துக்கிட்டாங்களாட்டு இருக்கு ச அப்ப ஒட்டுக்கா எடுக்கலா தனித்தனியா போய் எடுக்கறத வுட ஒட்டுக்கா எடுத்து அந்தம்மாட்ட குடுத் விட்டோம்னா கொஞ்சோ எதோ ரேட் கம்மி பண்ணுவாங்கள்ல ஒட்டுக்கா வருதுங்க போது அது அவுங்க குடுத்த அட்டயில இந்தந்த கடைக்கு தா போணு அப்டிங்கிற மாரிருக்கு போல கட பேர்லா போட்டுருந்தாங்க அ அந்த கடைக்கு இவுங்களுக்கு லிங்க் இருக்குமா என்னன்னு தெரில அந்த கடையில போய் எடுத்தா இந்த யூனிஃபார்ம் கரக்ட் டா கெடைக்கு அப்டிங்கிறனால ஒரு இதா நெனைக்கிறே
யேமா அவுங்கோ அதெல்லா பாத்தா ஃபிஸ் வேணுன்ற ஆசியா இருக்கிற என்ன தெரியல அங்கனா யூனிஃபார்மோ ரேட்ட கம்மியா அத்தானே
ஆ அதாதா ஒரு சலுக அந்த மாரிதா நம்ம வெளிய எடுத்தோம்னா ஜாஸ்தியா இருக்கு நெனக்கிறே அதனாலே இந்த கடை மென்ஷன் பண்ணிருப்பாங்க நெனக்கிறே இந்த கடைக்கு போனா கம்மியாருக்கு அப்டின்னு ம்
போய் பாத்தா தா என்ன இல்ல தெரியு
செர் செரி நீங்க சாப்ட்டாச்சா மணியாச்சு
ம் இனிமேதாப்பா இப்ப சாப்பாடு அயிற்ச்சு சாம்பார் வச்சுற்காங்க. காலைலே வஸ்ட்டாங்க
ஓ
போய் சாப்ணு நீஙக என்ன சாப்பாடு
நானு இந்த பாப்பாவ தூங்க வச்சுட்டுருக்கோ இன்னிக்கு வெள்ளிக்கெழம தா அத்னால எல்லார் வீட்லயு சாம்பாரு தா
சாம்பாருதா
ஆ அத்னால சாம்பாருன்னா எங்க கத்திரிக்கானா சாப்ட மாட்டாங்க உருளக்கெழங்குன்னா வாய்வு சேற இப்ப என்ன பண்றது கொழந்தைங்க கத்திரிக்காய் சாப்புடுங்க
உம்
அத்னால முருங்கா பூசணிக்கா பூசணிக்கா கொஞ்சோ ஜாஸ்தி வாங்குனே ஏன்னா இப்ப வெயில் காலம் வேற தண்ணி காய் தான அப்டின்ட்டு பூசணிக்கா ஜாஸ்தி வாங்குனே பூசணிக்கா முருங்கா எல்லா போட்டு சின்ன வெங்காயம் எல்லா போட்டு சாம்பார் மேல அப்டியே செஞ்சாச்சு
இதில நாலாந்தேதி ஆய்ச்சுனா வெப்போல்லா இருக்குனு சொல்லிருக்காங்க
ஆ
கத்திரி வெயில் முடுஞ்சது
ஓ
அப்பால இருக்கு அதான் போட்டுருக்காங்க அத்னால நாலாந்தேதிக்கு மேல ஸ்கூலு நாலாந்தேதிலேருந்து ஒப்னாவும்
ஓ செரி செர் ஒரு சில பேரு எட்டாம் தேதின்னு சொல்றாங்க
அது கவர்மெண்ட் அறுவிச்சாட்சு நாலாம் தேதி
நாலாம்ந்தேதிதா செரி செரி இந்த சத்துணுவுலா
ஆ
நாங்க காலைல வந்து வரையல நானு எங்க அத்த புள்ளையு வந்துட்டுருந்தோ அப்ப கீழ அந்த சத்துன் டீச்சர் வந்து சொல்லுச்சு திங்கக்கிழம ஓபன் பண்ணிர்வோ அப்டிங்குற மாத்ரி சொலி இதுக் நாங்க சத்துர்லா
ஒரு வேள ஓபன் பண்ணி ஏதாவது வேல ஏதாவது பாப்பாங்ளா என்ன ஏதுன்னு தெரியல
அந்த கணக்கெலா இதூவூ நம்ம பாக்ணோ
ஆ மா மா
எதூ வொணா வரூ பழய ஸ்டாக்குங்க
ஓ
பருவ மழைலா ஆரம்பிச்சிரூ ஆனா அது இருக்காது எப்படி அதுவே அதிகமா இருக்குமான் தெர்ல் வெயீல் ரொம்ப தாஸ்த்தி
சேர் செரி
மரங்களும் அது பிரஸ் செய்வாங்க
ஆம்மா சேர் சேர் சேரி அப்ப வீட்ல என்னாச்சு
கெழந்தைகள வெச்சி தாட்றது தான் அப்ப
ஆமா ஆமா நம்மனாலயே முடியல அப் கொழந்தைங்கல்லா எப்புடி தாங்கூ
டிரஸ்
வெயில் டைம்ல வேர்க்குரூவு மல காலத்துல சளி காய்ச்சலு ஆனா இப்பயே ஒரு சில குழந்தைங்களுக்ளா சளி காய்ச்சல்லா வருதா ஏ பிள்ளல்லா சொல்லிட்டு இருந்தா அம்மா நைய் நைய் நைய்ன்ட்டு இருக்குறா
அ மத்த சைட்ல்லெல்லா மழ தா
ஆ ம் சேரி சேரிப்பா சேரி லேட்டா ஆகுமா சாப்பிறக்கு இல்ல
ஆம் அதுல தா எனக்கு கொஞ்சொ டயர்ட் இருக்கா நைட்டு வேல செஞ்சதுனால
ஆ ஓ
அ ஆ சேரி சேரி சேரிப்பா அப்புறோ கொஞ்சொ நேரோ ரெஸ்ட் எடுத் தா சாப்பிடுவீங்களா
ஆம்
ஓ
ஆ
சேர் சேரி சேரிப்பா சேர் சாப்பிடு கொஞ்சொ நேரோ ரெஸ்ட் எடுத்து சாப்டு நா கூப்பறே அப்புறமேல
ஆ செரி